ஆ இப்பதா செக் பண்ண இதுல ஆறாவது காலு பரவால்ல உங்களுக்கு ஆறு கால் பல்ப்பா ஸ்ட்ரெயிட்டா பண்ண முடிது பரவால்ல
இல்ல எனக்கு வந்துகிட்டே இருக்கு நா வந்து ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு புது டாஸ்க் வேணா அசைன் பண்ணுதானு கேக்குது இது ஓகே அப்டின்னு சொல்லி நா குடுத்துட்டு பண்ணிட்டே இருக்க எனக்கு வந்துட்டே இருக்கு
அந்த நம்பர் எவ்ளவு காமிக்கிது
எந்த நம்பர் ப்ரோ எது
உங்களுக்கு உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல்ல காண்பிக்குல்ல டேஷ்போர்டுல வந்து டுவென்டி பை எவ்ளோ எவ்ளோ ஆயிருக்குன்னு இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தா ஜீரோ பார் ஃபைவ்னு இருக்கு
ஆ இப்போ ஆ இப்போ வந்து எனக்கு டுவென்டி சிக்ஸ் இருக்கு இப்ப டுவெண்டி ஒன் முடிச்சிருக்கு இன்னு ஃபைவ் கால்ஸ் பேசற மாரி இருக்கு அந்த மாரி இருக்கு ஆ உங்களுக்கு
நா வந்து இது இந்த புது அக்கௌண்ட் இது எந்து வந்து ரெண்டு அக்கௌண்ட் அது கிளியர் ஆயிடுச்சு சேரி அதுக்கப்புறமாதா சேரி இது பண்லான்னு எனக்கு இப்பதா எனக்கு வந்து ரெண்டு கால்தா நா பண்ணியிருக்கேன் இந்த அக்கவுண்ட்லயே பட் இத்தனா வந்து அது எதோ ஒரு எரர்னால மூணாவது கால் நாலாவது கால் அஞ்சாவது கால் ஆ ஜீரோ ஜீரோ ஆயி ஆயிடுச்சு கம்
இப்ப இப்ப கூட எனக்கு வந்து எய்ட்டீன் கால் இப்ப கூட எனக்கு வந்து எய்ட்டீன் கால் வந்து அ துவா ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ ஆயிட்டு அடுத்த டாஸ்க் அசைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு
ஆ அதுதா அதெல்லா கொஞ்சொ ப்ரச்சன இருக்கு அதினால ஒரு பெரிய இதாகுது இப்போ ஆ ஹாஸ்டல்ல இருந்து வெளிய பர்சஸ்சிங் டே சாட்டடே எல்லா என்ன பண்ணுவீங்க
ச பர்சேஸிங் வந்து சண்டே சாட்டடேனு கடையாது இப்போ எதனா ஒண்ணு வேணுனா பர்சஸ்சிங்தா கெளம்பிடுவோ எங்க காலேஜ்லேந்து டி நகர் த கேள்விப்பட்ருப்பீங்கல்ல
ஆமா சென்னை ஆமா
பக்கந்தா எங்க வந்து ஒரு காம்பௌண்ட் ஏறி குத்ச்சி ரயில்வே டேஷன் போ டு ஒரு ஒரு ஃபிப்டீன் ருப்பீஸ்தா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு ஒரு ஆஃப்
ஐயோ நா எனக்கு நடந்த கொடுமனா நாங்க இங்கேர்ந்து ஒரு ஒரு இதுக்கு சட்டிஃபிகேஷனுக்காக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வர போயிருந்தோ ஒரு நாலஞ்சு பேரு அ ஃபன் தா நம்ம இது வரிக்கு வந்து ட்ரெயின்ல வித்தௌட்ல போனதே இல்லையே அப்டின்
ஆ நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அதெல்லா அதெல்லா நறைய அதெல்லா நறைய கத இருக்கு நா சொல் ற சொல்லுங்க சொல்லுங்க
ப பண்ண ஃபஸ்ட்டு டைம் அதா அட்டண் பண்ண அ அப்பையே மாட்டிக்கிட்ட அதுக்கு ஐநூறுவா கட்டிட்டு வந்தம் ப்ரோ ஏனா க்ரூப் ஆறு பேரு ஆமா அ ஆறு பேரு அவ யார வந்து க்ரூப் ப்ளான் போட்டான் தெர்ல அந்த டைம் சி ட்ரெயின் ஆ எங்க வந்து அடுத்த ட்ரெயின் ஏதோ ஒன்னு பஸ்ஸு ஏதோ போயில்லா அப்டினு அவங்க வாடா கெளம்பலான்ட்டாங்க சேர்னு நானு அது பசங்க ஃபன்னு ஃபன்னா இருக்கு பசங்ளோட ப இதெல்லா பண்றக் நல்லா இருக்கூன் நான் ஏறிட்ட வித்தௌட்ல எ எறங்கிட்டோ எ ஆ எல்லா ஒ ஓ டு எல்லா நடந்துட்டோ ஓரளவுக்கு அந்த கம்பார்ட்மண்ட்ட உட்டு எறங்கிட்டோ நடக்குறோ தி டீனு அவ யாரோ எப்டி வந்தான் தெர்ல திடீனு வந்தா
அவ்ங்க வந்து ஒரு மாரி பர்ப்புள் கலர்ல வந்து ட்ரெஸ் போட்டுட்ருப்பாங்க எங்கேருந்து வராங்கனே அப்டினு கண்டுப்புடிக்க முடியாது நம்
ஆமா உள்ள போயிட்டோ செரி அவ டக்குனு புடிஷ்ட்டா ஆ எங்க ஆளுங்க எல்லாமே பிரிது ஆ ஆமா ஆமா அதா நாங் பாக்றோ அத இருந் தோ அது எப்டியு அந்த டைம் கூட்டொ இல்ல வேற அது ஒரு ப்ராப்ளம் நம்ம ட்டொ இல்லாத ட்ரெயின்ல ஏர்றது உன்னு கஸ்ட்டொ கூட்டொ இருக்குற ட்ரயின்லர்ந்தா கூட கொஞ் சொ அப்டியே இதாய்ர்லா ஸ் ஸ்க்ராம்புல் ஆயில்லா பட் அ கூட்டொ இல்லாத டைம்ல கொஞ்சொ மாட்டிக்கிட்டு ஏங்கூட வந்தவ நாலு பேருமே ஓடிட்டாங்க ஓடிட்டாங்கனா ஆ அது பக்கொ ஓட்டா இந்த பக்கொ ரெண்டு பேர் ஓட்டா அப்டி ஓட்டா நா மட்டு மாட்டிக்கிட்டு அவ எல்லாரைம் கௌண்ட் பண்ட்டா ய அத்தன பேரு ஏங்கூட வந்தாங்க ஓட்றா எல்லாமே கௌண்ட் பண்ட்டு அஞ்சாயிருவா எடுண்ட்டா ஏங்க்கிட்ட குடுத்ததே வீட் லேந்து அந்த இதுக்காக ஆய்ருவா ஆய்ரத்தைநூறுவா தா எல்லாத்தையு குடுத்துட்டு நா எப்டி போறதுன்னு பர்ஸுல இரு கொஞ்சொ நேரொ ஒரு கால் மண் நேரொ பக்கொ நின் பேசிட்டு ஐநூறுவா கட்டிட்டு வந்த அதுக்கு நார்மல் டிக்கெட் எட்த்துந்தாலே எழ்வதுருவா என்மோ பொய்டுக்கு
ஆ எங்கள்து வந்து ஆ எங்கள்து வந் து இது மாரி ஃபண்ணு நடந்துருக்கு பீச் ஸ்டேஷனுக்கு வந்து எங்களோட சேட்பட் அப்டினு சொல்லிட்டு எங்களோட ஸ் டேஷன்லேர்ந்து வெறு அஞ்சே ருவாதா பீச் ஸ்டேஷன் போயிட்டு அங்கந்து ஒரு ட்ரயின் புடிச்ச மாறி போனா வந்து பீச் வந்து பக்கொ பசங்களா வந்து என்னா ஃப்ளா ப்ளான் பண்ட்டாங்கனா வந்து நா அன்னக்கி போல நா வந்து எனக்கு எதுக்கோ நா வந்து ஊர்ல இருந்த அது சேட்டட்டே சண்டே அது மாரி போ பொய்ருப்பாங்க போல நா வந்து ஊர்ல இர்ந்த வெறு வந்து டிக்கெட் பாத்தீங்கனா அஞ்சிருவா தா அங்க போயிட்டு ஒரு ட்ரயின்ல அதே அ ஞ்ச்ருவா தா மோத்தம் மொத்தமா வந்து பத்ருவான்னு வச்சுங்களே டிக்கெட்டு இவுங்க பசங்கல்லா ஒரு அஞ்சு பேரு சேந்து வாங்க போலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்காமயே வித்தவுட்ல வர மாரி போயிட்ருக்காங்க அப்பறோ ஒரு இது மேல இது பிளாட் ஃபார்ம் டிக்கெட்டு எடுக்கல்ல ஆ இந்த டிரெயின் டிக்கெட்டு எடுக்கல எதுவுமே ஏதாவது ஒன்னாவது எடுத்துருக்கணு ரெண்டு எதுவுமே எடுக்காம ஏறிட்டானுங்க ஃபுல்லா போயிட்டானுங்க செகண்ட் ட்ரெயின் செகண்ட் ட்ரெயின் வந்து மாறும் போது புடிச்சிட்டாங்க நீங்க சொல்ற மாரி ஒரு பத்து பத்து பேர் போயிருப்பாங்க போல ரெண்டு பேர புடிச்சக்கிறாங்க மத்த எல்லாரு ஒட் டாங்க மத்த எல்லாரு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் போல மத்த எல்லா ஓட் டாங்க ரெண்டே பேர் மட்டு மாட்டிட்டாங்க அவங்க வந்து போன் எத் எத்த ஒனே போன்தா புடிங்கி வச்சப்பாங்க போன் புடிங்கி வச்சுட்டு ஃபைன கட்
ம் நா நா மாட்டன ஒன்னே பஸ்ட்டு எங்களோட என்னோட ஐ டி ஏன்னா காலேஜ் நம் வேற காலேஜ் மீட் பண்ணறோப்ப ஐ டி காடு காமிச்சா நம்மளுக்கு அலோ பண்ணுவாங்க இல்லன்னா அதுவே இதுக்கு காசு கட்டணு அதெல்லா அப்ப ஐ டி கார்டு வச்சிருந்தோ அவ ஐ டி கார்டு புடிங்கி வச்சட்டு அ காலேஜ் பேரு காலேஜ்ஜு அட்ரஸ்ல்லா பாத்துட்டு என்னடா காலேஜுக்கு உங்க இத இது அனுப்புறாலெ லெட்டரு அனுப்புறா போயிருக்கியா காலேஜ்ஜுக்கலா போ கேவலமா ஆய்டும்ன்னனு சரி சரி பேசிட்டே வந்தே ஏன்னா நம்ம பண்ண தப்ப காலேஜ் வரயில போய் ஃபுல்லா மொத்த நாரிடு
ஆமா ஆமா ஆ அது மேரி பண்ணாங்க அது வந்து பஸ்ட்டு போன புடிங்கிட்டாங்க அதே மாரி அவங்க வந்து வந்து கையில தா காசு கேப்பாங்க த ஜி பே போன்பேல்லா அனுப பண்ண மாட்டாங்க எங்களுக்கு வந்து நாங்க வந்து கவுண்டண்டர்ல கட்டணு ஆமா ஆமா நாங்க வந்து நாங்க வந்து எங்க எங்களோட இது க்ளோஸ் பண்றதுக்காக நாங்க போய் க கவுண்டர்ல கட்டணு அதனால வந்து நீங்க இதுவாதா குடுப்பே அப்பற போன் எப்படியோ அவங்க போன்லருந்து வேற போன்லருந்து போன் பண்ணி ஃபிரண்ட்ஸ் நம்பர் இவங்க போன்ல காட்டி ஒரு ஒரு ஒருத்தர்கிட்டயா போன் பண்ணி காசு அனுப்புங்க காச அனு காசு அனுன்ன சொல்லி அப்புறம் ஏ டி எம்ல போய் எடுத்து குட்டு வந்தானுங்க பத்து ரூபா செலவு பண்றதுக்கு ஆயிரூபா செலவு பண்ணிட்டு வந்தானுங்க
அதெல்லா ஒரு ஒரு டைம் ஆக நம்ம ஒரு டைம் தா எக்ஸ்பிளைன் பண்றோ அதனால கம்முனு இருக்கோ சரி பரவால பண்ணு இதெல்லா ஒரு டைம் தா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அப்படின்னு விட்டது சரி அடுத்தது பாக்க வேண்டியதுதா இந்த பஸ்சு ஆமா பஸ்லல்லா இந்த இஷூஸ் ஆகு பாத்துக்கீங்களா போற போல நல்லாதா போயிடுவா ஏதோ ஒரு டைத்துல இந்த நாய்ங்க வேற குடிச்சுட்டு வரவ இல்லன்னா ஏதோ சுமாவே ஒருத்த வம்பு இழுக்கிறதுக்குனே பஸ்ல கரெக்டா பஸ்ல வ வம்பிலுப்பாங்க அதெல்லா ரொம்ப பணாங்க பாக்குறது க்கு பின்னாடிந்து உக்காந்து நம்மளா படத்த பாக்கற மாரி பண்ணா அவங்கபாட் சண்டடி சண்டை போட்டுபாங்க
அ பஸ்ல பஸ்ல எதனா ஒரு பிரச்சனை நடந்தாலே நம்ம வந்து ஆடியன்சா மாறிடுவோ அவங்களுக்கு கண்டர்க்கு இருக்கு நெறைய பேச்சுவார்த்த து பின்னாடி நம்ம அட்மின் பின்னாடி ஹெட்ஸ்செட் போட்டு நல்லா பாத்துனே இருக்கலா அந்த டைம்ல வந்து பா பாட்டு எதனா கேட்டுட்ருந்தனா கட் பண்ணிட்டு
அந்த கண்டக்டர் நம்ம கிட்ட டிக்கெட் வாங்கறப்போ எல்லாமே நல்லாவே இருக்கு அவங்ககிட்ட அவங்க சண்ட போறப்ப அவங்ககிட்ட ஏதா ஒன்னு பேசுன்னு வச்சுக்கோங்க ! ! ! ! ! ! ! ! ! ! ஒருத்தரு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கோ அங்க வந்து பஸ் ஏர்றது நார்மல் இருக்கு இல்லையா பஸ் அங்கதா ஏறணு அதுக்காக தா பஸ் ஸ்டாண்ட் எழுதி வச்சிருக்கு பஸ் நம்ம டான் பந்துட்டு வெளியே வந்து பஸ் ஸ்டாண்ட விட்டு வெளியே வரறப்போ வண்டி கொஞ்ச ஸ்லோவாதா போகு எதுமே இல்லையா ஏன்னா ஆளுங்க வராங்களா ஆ அதா ஸ்லோவா ஓரளவுக்கு ஒரு ஸ்லோவா இருக்கு அவ வந்து அந்துட்டு அது நைட் ல இது நார்மல் மதிய தேங்கதுல பிரச்சனை இந்த பிரச்சனை பட் நைட்ல வந்து அவ அந்த டர்ன்ல வரறப்போ கொஞ்ச ஸ்லோவா போறப்போ போய் அவ இன்னொருத்த வந்து அவ வைஃபோட டக் க்குன்னு வண்டியில அந்த இதுல ஏறிட்டா
ஆ
அது வந்து அவன் அவ டிரைவர் வந்து கண்ரெட்ரு வந்து ப்பா நி நிறுத்திட்டு திட்டே ஆரம் திட்ட ஆரம்பிச்சிட்டா எல்லா எப்டி ஆட்றா எப்டி ஆட்றான்னு அவங்க புச்சு வந்துருக்கா ஐ மீன் அந்த ஏர்னவே குடிச்ட்டா ஏனா அ கூட ஓ ஒரு அத ஒரு பொண்ணு இருக்கப்ப அவ கொஞ்ச கோவப்பட்டு திட்டுனா வச்சுக்கோ பஸ்டா ன்டு எங்க இருக்கோ அங்க ஏர்னா கரக்டாருக்கு ஓடுறப் போயி எதுனா ஆயிடுச்சுன்னா யாருக்கு பதில் சொல்றது
ஆமா இது ஃபுல்லா வந்து க கண்டெக்ட்ரு டிரைவர்ரு அவங்க மேலதா போவு
ஆமா அதனால சே அவன் வந்து திட்டாரம் அவன் திட்ட ஆரம்பிச்ட்டா ஏ என்னட டே அவ அவ வந்து கண்டெக்ட்ர திட்ரது ஆ ரெகுலரா மன்ச் ஒரு ஒரு பர்சன் கிட்ட எப்டி பேசுறனோ அப்டித்தா போட்ணு நீ என்னட டேய் ஆ உ ன்ற சார்னு பேசு அப்டி ன்ட்டா அவன எதுக்குடா சா எல்லாரியு டேய் வாடா போடா அப்டிதா பேசறோ நீ என்ன வாடா போடன் பேசுற அப்டின்றா குடிச்ட்டா ஒரு ஆளுக்கு வந்து என்ன
ஆமா அந்த இது பண்ணிட்டா யாருகிட்ட எப்டி பேசணுன்றது தெரில இந்த இது பண்ணு தெரில எங்க எப்டி நடந்துருக்குன் தெரியாது மா அவங்க மாட்ன எவனா உண்டு அவுங்குளுக் தோன்டது செஞ்சுக்கிட்டு
ஏ நீதா தப்பு பண்ண கம்மு இர்றா கம்மு இர்றானா அவங்க கம்முனு ச சொல்லி சமாதானப்படுத்திட்டு வக்கார வச்சுட்டு அவே அது ரொம்ப தேர இல்ல அடுத்த ஸ்டாப்லே எறங்கிட்டாங்க அந்த ஸ்டாப்க்கு இவ்ளோ பெரிய சண்ட போட்டாங்க கடைசியா லா சில பேர் எல்லா க சண்ட போட்டா கொஞ்சோ கஷ்டோ ஏனா ஆ ரொம்ப அவுங்க அந்த சண்ட போர்றவங்க கண்டெக்ட்ரு இந்தமேரி ஏர்னவங்க ரொம்ப தூரோ ட்ராவல் பண்றாங்கன் வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டோ அவரு பின்னாடி உக்காந்து பாத்துட்டு இவங் சண்ட போடுணு அதே ஒரு சின்ன பக்க ஸ்டாப்ன்னா பிரச்சன இல்ல ஆமா அதா
அதனாலே தா இப்போ வந்து சென்னை ஃபுல்லா சென்னைலன்னு இல்ல எங்க ஊர்ல எல்லாமே வந்து டோர் பஸ் ஆகிட்டா ங்க நீ வந்து ஒன்ஸ் இது ஏறிட்டாங்க பஸ் அண்டு பஸ் இது போடபோதெல்லா டோர் லாக் பண்ணிடுவாங்க நீ எதனா வந்து ஒரு ஸ்டாப்பிங்ல நிக்கும் போது மட்டு தா டோர் ஓப்பன் பண்ணி ஏர்ற மாரி இருக்கு நம்ப ஒரு டே இப்ப நம்பளே கூட அவசரமா போய் ஏர்னா கூட ஏற முடியாது அந்த மாரி
அதுல ஒன்னு இன்னொரு பக்கோ இல்ல நம்ம ஒருத்த வந்து கஸ்டமரு பேசஞ்சர தப்ப சொல் இன்னொரு பக்கோ இந்த கண்டெக்ட்ரு பண்ணுவாங் பாத்தீங்ளா ஆளுங்ளே ஏ எடமே இருக்காது ஏ ஏ தள்ளு ஏ தள்ளு தள்ளு பன்னுல ஓட்ன ஜாமு மாரி ஆயிடுவாங்க ஆளுங்க அதெல்லா பெரிய ஃபன்னாக்கு எங்கடா இருக்கு ஏ அவன் கே சொல்லுவா நடுவுல வந்து கத்துவா எடோ எங்கடா இருக்கு எங்கடா இருக்குனு த்துவா ‌ஏத்துவா எங்கருந்து எடமோ எல்லா எடத்துலயு ஏத்துவா
ஆமா ஆமா
நம்ம அத அதுவு இது நார்மலா இந்த குளிர்காலத்துல பிரச்சன இல்ல இந்த வெயில் காலத்
ஆ வெயில் காலத்துல உள்ள போனா அதுவு அதுவு ஏனா வேலைக்கு போறோனா நம்ப நீட்டா டிரே ரஸ் பண்ணிட்டு
ஆ ஆ அது ஒரு பக்கோ அத விடுங்க மூச்சி உள்ள காத்து பீச்சே கூட இருக்காது அதெல்லா ரொம்போ கஷ்டோ அதுல அதுல வந்து ஆ ஆளுங்க மட்டுமே இருந்தத பரவால மே மென் ஜென்ஸ் மட்டுமே இருந்தா பரவால நடுல சில பேரு லேடிஸு இருப்பாங்க அப்டே அத எப்டி பண்ண முடியு எப்டி நிக்க முடியு அந்த இதுல ஒரு ஒரு எடத்துல கம்ஃபட்டபுல் இருக்காது ஒரு துன்காது அவங்க எதோ நா அதுக்கு தகு மாரி ஆ அதுல ஒரு பிரச்சன பாப்பாங்கனு யாரு ஆளுங்க வந்து வே வெலகி குப்பாங்க ஆனா பேச தக்குதே கண்டக்டருக்கு தெரியாது பேசஞ்சர்ஸ் அதிகமா வேணு நம்புளுக்கு எப்டி ஏத்த முடியுமோ ஏத்தலாம்னு அவெ ஏத்துறான்
ஆமா அவுங்க வந்து அந்த ஒரு மாரி கணக்காட்ணம் அப்டின்ற மாரி இது பண்ணுவாங்க
அ அ அதுவு ஓட்ற பஸ் எல்லா இருக்குமே ஐயோ சரி ப்ரோ அ நா கால் பண்ட்டா
ஆ ஓகே அ நா வெயிட் பண்றே நீங் கால் பண்ணுங்க
இல்ல இல்லனா நீங்ளே பண்ணுங்க ப்ரோ நா வந்து இப்போ ஒரு ஒர்க் இருக்கு நா சாப்பிட்டு போட்டு அ ஒரு சாப்ட்டு வெளிய போட்ற மாரி இருக்கு நீங்க உ நீங்களே கால் பண்ணுங்க இன்னொரு கால் பண்ணுங்க நா புடிச்ட்டாச்சி ஈவினங் ஃப்ரீயா இருப்பீங்களா ஈவினங் ஒரு அஞ்சர ம ஆறு மணிக் மேல
கொஞ்ஜோ வேல இருக்கு நைட்டு வேனா ஃப்ரீயா நைட்டு வேனா ஃப்ரீயா இருப்பே
அதா நைட்னா எவ்ளோ ஒரு ஏழு மணிக்கு மேலயா
நைட் ஆ ஓகே ஒரு எட்டு ம எட்டு மணி ஒம்பொது மணிக்கு மேல உங்குளுக்கு வேல இருக்குமா அப்பதா எனக்கு
இல்ல இல்ல அ எட்டு மணிக்கு மேல பே பேசலா
அ ஓகே எட்டு மணிக்கு மேல பேசலா இப்ப நா ஒரு கால் பண்ணவா அ ஓகே அ அ ஓகே